கலாம்
எப்டி தோழி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்கா நீங்க எப்டி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நானு நல்லா இருக்கே தோழி சாப்டீங்களா
ஆஹ் சாப்டேங்கா நீங்க சாப்டீங்களா என்ன சாப்பாடு உங்க வீட்ல
இனிமேல்தா தோழி சமைக்கணு
ஆஹ் சரிங்கா
பாடு
எங்க வீட்ல வந்து
சரிங்க தோழி சரிங்க தோழி இட்லிக்கு தொட்டுக்க எதுவு இல்லையா
சாம்பார் சட்னி
சாம்பார் சட்னியா
ஆஹ்
ஓகே தோழி தோழி உங்களுக்கு செடிகள்லா வளர்க்க புடிக்குமா
ஆஹ் எனக்கு செடி வளர்க்கல்லா புடிக்கும்கா
எப்புடி செடியெல்லா வளர்ப்பீங்க எ எந்த எந்த மாரி முறைகள அவுங்களுக்கு பயன்படுத்துவீங்க
செடி வாங்கி வச்சர்ணு இப்ப வைக்கிறோனா காலேயில தண்ணி ஊத்துவோ
சரிங்க
சாய்ங்காலமா தண்ணி ஊத் துவோ ஆனா நா வந்துட்டு மதியல்லா தண்ணி ஊத்திருக்கே அப்டி வாங்கி வைக்கும் போது இதுவு ஆஹ் வி்க்க வருவாங்கல்ல அவுங் இப்ப இதுல என்னன்னா போட்னோ எப்புடி ப ட்டா வளரு அப்டின்னு கேப்பே அவுங்க வந்து முட்டத்தோலு வெங்காயோ ஆம் ரோஸ் செடிக்கெல்லா முட்டத்தோலு வெங்காயோ வெங்காயத்தோலு அதுக்கப்புறோ இந்த தக்காளி தோலு அப்பறோ கறி அளத்துன தண்ணி இததா ஊத்த சொல்லிருக்காங்க இதா ஊத்த சொல்றாங்க அதுதா ஊத்தி வளத் த்துட்ருந்தோ அதுக்கப்பற ஒ ரெண்டு ரோச இப்பயே அதுக்கப்ரோ வரல எங்க மண்ணு செட்டாகலாயா என்னான் தெரியலங்க்கா வரல
சரிங்க தோழி அ அந்த சில் இந்தலிவு பண்ணீங்கன்னா நல்ல செட் எப்டு வளருன் சொல்லுவாங்க தோழி
என்னாதுங்கா
செம்மண் செம்மண் வந்து நல்லா யூஸ் பண்ணா நல்லா செடி வளருன்னு சொல்லுவாங்க
ஆ ஆனா இங்க செம்மன் மாறிதாக்காரு கோன் ஆனாம் ஆனாம் வரமாட் ஆனாம் ங் பய் எடோ சரியில்ல மண்ணு
சரிங்க தோழேன் நீங்க ஆன்லைன்ல்லா பாத்தீன்னா மண்ணோ ஒண்ணு சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்க ஒரு பிளாக் இருக்கு மோ அந்த மண்ணு வந்து நீங்க போட்ட ஒடனே நல்லா அது வளரு
ஆஹ்
கந்த மாறி நீங்க வேனா அதெல்லா ட்ரை பண்ணி பண்ண தோனி
ஆ சேரிங்க்கா
சரிங்க தோழி
இன்னைக்கு என்னா சமைக்கலாட்டு இருக்கீங்க
எனக்கு எவ் கத்திரிக்கா இருக்கு தோழி உம் பிலிப் பான் ஆஹ் ஃப்ரை பண்ணிட்டு ரசன் கொஞ்சமா வைக்கலா அப்டின்ற மாறி யோசிக்கிற நா இன்னு ஐடியா வரப்போ சுத் திட்டிட் இருக்கே என்னாப் பண்றதுன் தெரியாம ஏதாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சி கொடுக்கணு
ம் அப்பாலா ஸ்கூல் விட்டுவன் டாங்களாலாக்கா
வந்துட்டாங்க தோழி
ஆ செரிங்க்கா
தோழி நீங்க நைட் எத்தன மணி வர தோழி முளிச்சிட்டுருப்பீங்க
எனக்கு தூக்கோ வரப்ப தூங்கிரவன்கா
சரிங்க
தூக்கோ வர்லனா முழுச்சுட்டுதா இரு ப்ப
சரிங்க தோழி
ஆஹ்
எ இப்ப வந்து அதிகமா ஒரு ஒரு கற்பனைையினால முழுச்சிருக்கீங்கனா எந்த மாரி கற்பனய சொல்லுவீங்க
எந்த மாரினா அந்த மாரியெல்லா நா முழுச்சுட்டு இருந்ததே இல்லக்கா எப்பவுமே தூங்கிருவ தூங்கிருவ
இப்போதைக்
ஒரு ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக் கு முழுச்சிட்டு இருப்ப அதுக்கப்புறோ முழுச்சிட்டு இருக்க மாட்ட அதுவே எங்க அப்பா இருந்தாருனா அது கூட முழிச்சிட்டு இருக்க மாட்ட ஒ ஒரு ஒன்பது து ஒன்பது மணி ஒ பத் ஒன்பது ஐம்பத்தொன்பது வரைக்கு முழுச்சிட்டு இருப்ப பத்து மணி ஆக போகுதா போன மூடி வெச்சுட்டு தூங்கல்ன் அப் அப்பாவே இவ்ளோ நேரோ என்ன பண்ற அப்டினு சொல்லி கேப்பாரு
அப்படியா சரிங்க நல்ல கண்டிஷனாதா இருப்பாராட்டா அப்பாவு
ஆமா
சரிங்க தோழி உங்கள அப்பாவுக்கு அப்பாவுக்கு எவ்வளவு புடிக்குன்றது உங்களுக்கு தெரியுமா
அப்பாக்கு வந்து என்னதா புடிக்கு எனக்கு தெரிஞ்சு என்னதா அப்பாக்கு புடிக்கு அப்புறோ ப்ச் தம்பி அக்காவு அவுங்களையு புடிக்கு அதிகமா என்னதா புடிக்கு அப்பாக் எனக்கு அப்பாதா புடிக் கு
அப்படியா சரிங்க தோழி இப்ப வந்து இந்த ரைஸ் எல்லா ஊற வைக்கைல இந்த அரிசி திங்கிற பழக்கோ எல்லா இருக்கா
ஆஹ் இருக்குங்கா அ அது ஊறி அதுக்கப்புறோ அதுல சக்கரை போட்டு தேங்கா திருகி போட்டு அது சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும்கா அப்படி சாப்ட்டு இருக்கீங்ளா
இல்ல தோழி அப்படி சாப்பிட்டது இல்ல ஏன்னா வெரும்வாயில சும்மா அது என்ன வாசனை வந்து வாசனைக்காக சாப்பிடு ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிடிக்காது அது ஏன் தெரியல
நீங்க அந்த மாதிரி சாப் பாருங்க செம்மையா இருக்கும்
கண்டிப்பா தோழி அதுவு அந்த ரேசன் அரிசி பா கீங்ளா
என்னங்க்கா
ரேசன் அரிசி
ஆஹ்
ரேசன் அரிசில பாத்தீங்கனா ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும்
ஆமா அதா அரிசி அங்க ரேஸ் சன் கடையில கொட் டும் போதே வாசோ வரும்ல
ஆமா தோழி ஆனா வந்து அது வாய்ல போட்ட லேச கசப்பா இருக்கு ஏன் தெரியாது ஆனா எனக்கு பிடிக்காது ஆனா அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கு அத பாத்துட்டு தா வாச வாயில போடுவே ஆனா புடிக்காது சாப்ட
ஆஹ் நீங்க வந்துட்டு நா சொன்ன மாரி செஞ்சு சாப்ட்டு பாருங்க டேஸ்ட்டா இருக்கும் நாலா அப்டியேதா செஞ்சு செஞ்சு சாப்டுவே
அப்புடியா
ஆஹ்
செரிங்க தோழி கண்டிப்பா நானு செஞ்சு பாக்கறே
ஆஹ் செரிங்கக்கா
என்ன தோழி தண்ணி எல்லா புடிச்சிட்டீங்களா
ஆஹ் தண்ணி வந்துச்சு தண்ணில்லா இல்ல இடுப்பு புடிச்சு அப்பறோ குளிச்சுட்டு இப்பதாக்கா வ பே
அப்டியா தோழி ஃப்ரெஷ் ஆயிட்டிங்க நா இன்னு குளிக்கி தோழி வீட்ல வேல போயிட்டுருக்கு இன்னு
ஆஹ்
நமக்கு வேலயே அதுதானே பொண்ணா போறனா அந்த வேல தான பாக்கணு
ஆமா
நைட்டு எப்டி பத்து மணி ஆயிடு
டெய்லியுமே வீட்ல இருந்தேனா தண்ணி புடிச்சுட்டு தா குளிப்பே இக்காலேஜ் போன காலேயிலே குளிச்சிருவோ அப்பறோ எப்பயாது உருக்கமா ரொம்ப உருக்கமாச்சுனா குளிச்சிருவே மதிய சாயங்காலமா உம்
சாயனு தொழி
ஆஹ் செரிங்க்கா
இப்ப உங்களுக்கு காய்கறிலயே இந்த ரொம்ப புடிச்ச காய்கறிகள் எல்லா இருக்கும்ல்ல
எனக்கு காய்கறிலேயே ரொம்ப பிடிச்சது வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறோ உங்க அம்மா வந்து முள்ளங்கி சீவி சட்னி வைப்பாங்க அது எனக்கு பிடிக்கு அ மித்தபடி எனக் காய் வணக்கி தருவாங்கல்லக்கா வன்னிக்கு தரடு தா எனக்கு டிக்குமே சொல்ல னா குழம்ப எல்லா அவ்வளோக்கா புடிக்குவே புடிக் எது வணக்கி கொடுத்தாலு அதுக்கு சைடு இஸ் இருக்கணு அப்பளம் முட்ட அந்த பொடலங்கால பொரியல் செய் வாங்கல்ல
ஆ சொல்ல
அதுனா எனக்கு புடிக்கு செய்வாங்க நல்லா அம்மா
இந்த மீன் எல்லா சாப்பிடுவீங்களா
ஆஹ் மீன்ல்லா சாப்புடுவ்கா
உம் இந்த கருவாடு ஐட்டம்ஸ்சு
ஆஹ் சாப்புடு்ங்கா
இந்தந்த மாதிரி பண்ணி குலுல்லா சாப்ட்டா பிடிக்கும்
எனக்கு வந்துட்டு கருவாடு எல்லா வணக்கி குடுத்தா தா சாப் புடிக்கு அது வந்து அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு கோ அம்மா மணக்குவாங்க அ செம்மையா
உம் அந்த கருவாடலயே கத்திரி க்கா அந்த முள்ளங்கி இதெல்லா போட்டு வைப்பாங்களா அந்த இதெல்லா பிடிக்குமா
முள்ளங்கல்லா போட மாட்டாங்கக்கா அம்மா கருவாடு கத்திரிக்காய் வேணா செஞ்சு குடுத்துருக்காங்க முள்ளங்க எல்லா போட்டதல
இல்ல கருவாட்டுக்குனாலே அந்த கத்திரிக்கா முள்ளங்கி அந்த மாரி காய்கறிகள் தா வரும் லைன்ல அதனால சொல்றே
ஆஹ் சரிரி நீக்கா
நெறைய பேர் வந்து அந்த கருவடு வாங்க கத்திரிக்காய் முள்ளிங்கல்லா வாங்குவாங்க
கத்திரிக்கா கருவாடு இப்படியானா சாப்ட்டுருக்க
கண்டிப்பா தொலி அதே மாரி வந்து ஒவ்வொருத்தங்க என்ன தெருமா பண்ணுவாங்க அந்த அந்த கருவாட்லயே சாம்பார் வப்பாங்க பாருங்க ஆனா அது சாப்டதுல்ல நானு ஆ சொல்றே அந்த மாரில்லா வச் சாப்றாங்க ஆனா அது நல்லா இருக்குமானு சத்
ங்களா செம்மையா இருக்குங்க்கா
சாம்பாரா தோழி
கஷ்டமா கருவாட்டுல
எப்படி தோழி அது வக்கிறது உங்களுக்கு ரெசிபி தெரியுமா
எனக்கு தெரியாதுக்கா நம்ம எப்பயு போல ரச வப் போண்ல
ஆமா
அப்படிதா வைக் க்கணு கருவாட வந்து அலசி போட்டுருணு
சரிங்க தோழி
அலசி போட்டு அது கொதிக்குல ரச கொதிக்கிறப்ப அது போட்டு அப்டியே கொதிச்சோனயே அது ஒரு கொதி வந்தோடனயே எறக்கிறணு செம்மையா இருக்கு
அப்டியா சரிங்க தோழி நானு ஒரு தடவ ட்ரை பண்றே அப்டியா என்னன்ன போடுவாங்கன் தெரியுமா ஏதாவது ரெசிபி உங்க அம்மா செய்யல பாத்துருக்கீங்களா
ரச வந்துட்டு இப்போ அரைச்சு வச்ச ரசம்னா அது வந்து அரைச்சி ரச எப்பயு போல வைப்பீங்கள
ஆமா
அந்த மாரி வச்சு க கொதிக்கும் போது கருவாடு அதுல போட்டு ஒரு கொதி வச் கொதி வந்த ஒனே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கு அதே மாதிரி கருவாடு எண்ணயில வறுத்து வறுத்து சாப்ட்டுருக்கீங்களா
வருத்துன்னா அந்த ஊற வச்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப்டுவாங்களா அந்த மாரியா
ஆ அப்படின் அப்படின் தா நெனைக்கிறே ஆனா நா அப்டி செய்யல என்ன ஊத் ஊத்தி க உப்பு எல்லா போடலா எண்ணெய ஊி அப்டியே கருவாடு போட்டு கொஞ்ச சும்மா லைட்டா அப்டியே சூடு பண்ணி அப்டியே சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு
அப்டியா
ஆஹ்ம்
நா வேணா இப்டி பண்ணிருக்க தோழி அந்த எங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுப்பே எங்க பாப்பா கருவாடு இல்லாம முட்ட இல்லாம சாப்டவே மாட்டாங்க
ஆஹ்
இப்ப கூட எங்க வீட்டுல எப்பயுமே கருவாடு இருந்துகிட்டே இருக்கு வன்னா அந்த கறுவாட சும்மா ஒரு நாலு கருவாடு மட்டு எடுத்து அத ஊற வெச்சு ஓரளவு ஊற்னதுக்கு அப்பறோ எண்ணெயில போட்டு பொ ரிச்சு தருவே தோழி அவுங்க வந்து நல்லா அத விரும்பி சாப்டுவாங்க
சேரி
ஆ அதுதா தோழி அந்த மொறுமொறுன்டுருக்கு
ஆ ஆமா மொறுமொறுன்டுருக் ஓ நல்லாருக்கோ
ஆமா மொறுமொறுன்டுருக்கு சாப்ட்டா நல்லாருக்கு நானுமே சாப்ட்டு பாத்திருக்கே அத எனக்குமே அந்த எங்க பாப்பாவுக்கு குடுத்துதா எனக் பழக்கோ ஆனா அது நானு இப்ப கத்துகிட்ட தோழி
ஆ சொல்லுங்க்கா
ஓகேங்க தோழி நன்றி தோழி
நன்றிங்க்கா
நன்றி